ஆ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறீங்க
ஒன்னஞ்சி ம் ந ஸ்நாக்ஸ்லா எடுத்து
ஸ்நாக்ஸ் சப்ட்டுட்ருக்கீங்ளா
ஓ
சாப்புற்றீங்க
என்னங்க
ம் இது கடலமிட்டாய் லேசு சாக்லேட்டு டைரி மிக்கு கிட்கெட்டு
அ
அது மாரி நெறைய வாய்ன்ட்டு வந்து வச்சிருக்கோங்க அத எட்த் எட்த்து அப்பப்போ சாப்புடுவே
சாப்புடுங்க சாப்புடுங்க
ஒ
நா அதெல்லா சாப்பிட மாட்டேங்க லேசு இதெல்லா சாப்பிட மாட்டே ஆஹ நாக்ஸ் சாப்பிடுவே கடல மிட்டாயி கடல இந்த மாரி சாப்பிடுவே இந்த மாட்ட இதே இந்த ம் ச்ச் ரோட்ல போடுவாங்கள
ஆமா
ஃப்ரெஷ்ஷா போடுவாங்கல்ல அது வாங்கி சாப்டுவே அந்த மாரி சாப் அது என்ன ஃபஸ்ல இருந்தே இந்த லேசு பிங்கோ இதெல்லா திங்கதே இல்ல
நீங்க சாப்ட்டா சாப்ட்டு பழகி இருப்பீங்க
ஆ
இல்ல சாப்ட்டுந்தா பழகி இருப்பீங்க சாப் டாதனால வரல
எங்க அம்மாவு பஸ்ட்ல இருந்தே அதெல்லா சாப்ட கூடாது சொத்த பள்ள வந்துரு அது இதுன் சொல்லி வளத்திருச்சா இப்ப திடீன் சாப்பிடுனா சாப்பிட முடியில மைண்டு வரமாட்டீங்க்து எ வீட்டுக்காரெல்லா சாப்டுவாரு நா அப்படி பாத்தா எதுவு சாப்பிட மாட்டே அதுத உக்காந்து கிண்டல் பண்ணிட்ருப்பாரு எனக்கு இப்டி ஒரு பொன்டாட்டியா அப்புடீன்டு எல்லாத்தையு சாப்புட்றே நானு நீ என்னடானா இது வேண்டா அது வேண்டாங்கற அப்படின்வாரு இந்தா என்ன ச என்ன ஸ்நாக்ஸ் எல்லா விரும்பி சாப்படுவீங்க
அ
அத்துட்டா கல்ல முட்டாயி இல்ல டைரி மிக்கு
அ
இல்லனா அ ஓட்சுல அதிகமா சக்ரய போட்டு சாப்டுவே
ஓட்ஸ்ல என்ன சாப்பிடுவீங்க
அதிகமா சக்கர போட்டு சாப்டுவே
அ
இல்லனா வே பானிபூரி சாப்பட்றது
க்கணுன் சொல்லிட்டு இந்த சக்கரயெல்லா கட் பண்ணிடுவாங்ளே
ஆமாங்க அது நம்ம அப்ப சாப்புனுன் தோன்றப்ப சாப்பிட வேண்டிதா என்னா பண்றது
அ ஹ அப்பிடி வாய் நம்ம நம்மனு ஊருது என்ன பன்றது அப்பிடிங்கிறீங்க
ஆமாங்க அப்பறோ என்னா பண்றது
அ
அ வெளையட்றப்போ கொஞ்சோ கஷ்டம் இருக்கூ
அ
ஏன் நம்ம சாப்பு நாமதா விளாண்டா ஆவணும் என்ன பண்றது
சரி சக்கரைய கட் பண்ணிட்டு இந்த வெள்ளோ அந்த மாரி போட்டுக்க வேண்டியது தானே
ம் என்ன வாங்குவாங்க சக்கர போட்ற மாரி இருக்குலாங்க
அ அப்ப கஷ்டப்படுங்க ஸ்போட்ஸ் விளையாடும் போது வாலிபால்க்கெல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க
அ ஆமா ஆமாங்க எகுற முடியாதுங்க கால்ல கொஞ்சோ அடி வேற பட்ருக்கு ஆஸ் ஸ்கூல் டைம்லேயே அடிபட்டது
எங்க போய் விழுந்துக்குட்டீங்க
நல்லா அது ஸ்கூல் டைம்லே அடி போட்டது காலேஜ் போறப்ப ஸ்டாட்டிங்லேயே
ஓ
அது இன்னோ அப்டியே இருக்கு
சேரி சேரிங்க இங்க போய் விழுந்தீங்க அடிபட்ருச்சா இல்ல கீழே விழுந்துட்டீங்களா
அதுவு கீழ விழுந்தது தாங்க அது ஸ்போட் ஸ் டே அன்னைக்கி ஸ்கூல்ல போயிட்டு ஜம்ப்பேல் லா லாங் ஜம்ப் பண்ணி கிழ உழுந்துடே
ஹை ஜம்ப் பண்ணி கீழ விழுந்துட்டீங்களா
ம் ஆமாங்க
ஆ
அப்புறோ அது முட்டீல ஜவ்வு கிலிஞ்சிருச்சு
ஆ என்னங்க இவ்வளோ அசால்டா சொல்றீங்க
ஆமாங்க அது அப்பயே கிழிஞ்சுது அப்புறோ ஒரு மூணு மாசோ ஸ்கூலுக்கே போ முடில
ஆ ஆமா பின்ன ஜவ்வு கிழிஞ்சா
ம் அப்புறோ அது ஆப்ரேஷன் அதெல்லா பண்ண சொன்னாங்க அதுலா பண்ட்டு இப்ப நா ஒக்காந்துட்ருக்கே
சேர் சேரிங்க இப்ப ஆ
புரிலங்க
பண்ணி எத்தன் நாள் ஆச்சு
பண்ணி ரெண்டு அ ரெண்டரை வர்ஷோ மேல ஆவுதுங்க ரெண்டரை வர்ஷோ மூணு வர்ஷோ
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப பரவலயா
இப்பயோ அப்புடிதா இருக்கு ஓரளவுக்கு வலி அது அப்டியே வளந்
ஆ அது நீங்க ரெகுலரா வெளையாண்டுட்டு இருக்குறனால உங்களுக்கு தெரியாது
ம் ஆமாங்க அப்ப வெளாடறத விட்டுட்டா அப்பறோ திரும்ப வெளாடவே முடியாது ம் வெளையாடறத விட்டுட்டா அப்புற திரும்ப வெளையாட முடியாது
அ அ அ அந்த டச் போயிருச்சுன்னா வராது
ஆமாங்க நா கண்டினியுவா வெளாட முடியாதுன்னு சொல்லி நா
அப்ப நீங்க ரெகுலரா வெளையாண்டுட்டேதா இருப்பிங்ளா வாலிபாலு
ம் வெளையாண்டுட்தாங்க இருக்கே
அ
போன வீக் நா ஃபுல்லா வெளையாண்ட்டே தா இருந்த
அ
இப்ப இந்த வாரத்துல வந்து ஒரு சில பேருக்கு காலேஜ் வெச்சுட்டாங்க நானு நா வீட்ல இருக்கே
அ
இப்ப லீவ் விட்டா வருவாங்க
சேர் சேரிங்க இப்ப நீங் முடிச்சதுக்கப்புற போய் வெளையாடுவிங்ளா
ம் ஆமா இப்ப சனி ஞாயர் லீ்வ் உடறாங்கல்ல
அ
அப்ப வெளாடுவ
ஓகே ஓகே ஓகே ஓகே அதுவு உங்க டீமுக்குதா வெளையாடுவிங்ளா இல்ல யாரு வேனாலு வெளையாடுவிங்ளா
ம் எங்க டீம் மட்டுந்தா வெளையாடுவோ அப்ற அவனுக பெட் மேட்ச் வெப்பாங்க
அ
அப்ப அது வெளாடுவங்க
செரி செரி படத்துக்கெல்லா போனிங்ளா
இல்ல இன்னு படத்துக்கு போகலங்க இன்னு எந்த படத்துக்கு போல லாஸ்ட் அ லாஸ்ட்டா எதோ ஒரு படத் துக்கு போனே
லாஸ்ட்டா ஏதோ ஒரு படத்துக்கு என்ன படத்துக்கு
படத்துக்கு போனன் நெனைக்கற லாஸ்ட்டா
ஜூட்டா
டியூடு டியூடு பட
டியூடா ஓகே ஓகே அ
ஆ போன நெனைக்கறே அதுக்கப்புற எதுக்கு போல
சேரி செரிங்க
நீங்க ஒர்க்கு எல்லா போல
நானு படத்துக்கு போகவே இல்ல ப்ரோ
உம்
கல்யாண ஆன புதுசுல இது அது என்ன படம் ஐயய்யோ இந்த விஷாலோட படம் பதினேழு வருஷம் கழிச்சு வந்துச்சுலப்புறம் மத கஜராஜா
ஆ ஆம ஆமா
ஆதுக்கு போனே அதுக்கப்புறம் போகவே இல்ல
உம்
அதுக்கப்புறம் ப்ரெக்னன்ட் ஆயிட்டேனா அதுக்கப்புறம் டிராாவல் பண்ண கூடாது டங்களா அதுக்கப்புறம் என்னாலயையு வேல செஞ்சுட்டு போக முடியல அப்புறம் இது அது இதுனு போயிருச்சு அதனால படத்துக்கு போகவே இல்ல ப்ரோ
அதாது வீட்டுலயே பா்க வேண்டிய நெட் ஃபிளாஷ்சு அமேசான் ப்ரைம் அதலையு பாக்க வேண்டியதான
அது என்ன பாத்தாலு சினிமா தேயட்டர்ல போய் பார்த்த மாதாரி இருக்கிறது இல்லையே
அது இருக்காதுதா
இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறது அது எல்லா இருக்கிறது இல்லையே அதுவு இல்லாமே இப்ப பாப்பாவ வச்சுக்கிட்டு எங்க படம் பாக்குறது ஓபன் பண்ணுங்க அளுவா படம் எடுத்து வைப்பே ஒரு பத்து நிமிஷம் தா பா்த்திருப்பே ஓ நு அலுவா
இப்பயு அலுவுறங்காடே
ஆமா அது இவளுக்கு பொட்டு வைக்கலாம்ட்டு தூக்குன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறா டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி ப்ரோ பொட்டு வைக்கிறது ரெண்டு நிமிஷம் படுக்க வைப்பப் பாபம்மா படு உங்க கூட பிறந்தவங்க
என் கூட பொறந்தவங்க யாரு இல்ங்க நா தா
ஓர்ரே பைய அப்ப செல்ல பைய
அப்படி எல்லா இல்லங்க நானு அப்படிதா நினைச்சே
ஹ
அப்படில்லா இல்ல
ஆ அ ச சரிங்க
உங்களுக் கூட பொறந்தவங்க
எனக்கு அக்கா மட்டு தாங்க
சரி சரி
இதே அண்ணா தம்பி அப்படின்னா கூட வருவாங்க அவளு இங்க வேற வீட்டுக்கு போயிட்டா நானு வேற வீட்டுக்கு போயிட்டேனா
சரி சரி இப்ப அப்பா அம்மா தனியாதா இருப்பாங்க அப்ப
ஆமா ஆமாப்பா விட்டு தனியா ஆஹ எங்காக்கா அப்ப அப்பா போய் அட்டண்டன்ஸ் பொட்டுரூவா இல்ல டெய்லி கூட ஒரு சமையா போயிருவா நா வேற ஊர்ல என்ன கல்யாண பண்ணி குடுத்துருக்காங்களா அதனால அப்பப்ப தா போக முடியு
செரி செரி
இதெல்லாமு எங்க வீட் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா உள்ளூர் மாப்பிளையாவே பாருன்ன சொல்லியிருப்பே உள்ளூர் மாப்பிள்ளன்னா அ பையனுக்கும் பிரச்சனை இல்ல பொண்ணுக்கும் பிரச்சனை இல்ல போயிட்டு நெனைச்ச நேரத்துல பாாரத்துட்டு வர்லா இதன்னா பிளான் பண்ணி ஒரு நாள் வரைக்கூ போகணு மா ஒரு நிமிஷம் பாப்பா அழுகா என்னன்னு பாத்துட்டுறே
ஆ செரி